சிஸ்டர்
ஆ இப்ப எப்படி இருக்கிங் சாப்ட்டோம்ப்பா நீங்க சாப்ட்டீங்களா அ நானு இப்பதா சாப்ட்டே என்ன ஸ்பெஷலா ஏதாவது
ஸ்பெஷல்லா ஏதும் இல்ல சிஸ்டர் ஆஷ்யூசுவல் மீல்ஸ் தான்
ஓகே ஓகே நா இன்னைக்கு ஸ்பெஷல் தான்ப்பா கொஞ்சம்
என்ன ஸ்பெஷல் ஆ சொல்லுங்க
ஒன்னுல்ல அம்மா வீட்டுக்கு வந்திருந்தே எப்பமே அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஸ்பெஷல் தானே அதனால கொஞ்சோ கவனிப்பு பலமா இருந்துச்சு வேற ஒண்ணு இல்ல
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ஆ சிஸ்டர் இங்க கா ம்
சமீபமா போட்டோஸ்லா பாத்திருந்தேன் எங்கயோ வெளில போயிருந்தா மாறி இருந்துச்சு ட்ராவெல்லா பண்ணிருக்கிங்க போலருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
அப்படிலா இல்ல சிஸ்டர்
அப்டிங்களா எங்க எ எங்க வெளில போயிருந்தீங்க என்ன மாதிரி எடோ
வெளில அப்டில்லா இல்ல சிஸ்டர்ஸ் நாங்க டிராவல் இது பக்கத்துலதா பீச்சுக்கு போயிருந்தோ இங்க ஃபேமஸ் அது ஸோ ஃபேமிலியோட அப்டியே கோவிலுக்கு போய்ட்டு பிச்சாவரோம் தெரியுங்களா உங்களுக்கு
ஆ, தெரியு தெரியு எனக்கு தெரியு, போயிருக்கே நானு
ஆ அங்கதா சிஸ்டர், சோ அங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்கு சோ கடற்கரை ஆ அப்டியே போய்ட்டு அப்பற பிச்சாவரம் போயிட்டு வந்தோ
அப்டியா சூப்பர் நல்லா இருக்கு அது பிச்சாவரம் போட்டிங்ன்றது வந்து கொஞ்சோ பேமஸ்தா இந்த நம்மளுக்கு அந்த இது வந்துச்சு சுனாமி வந்த டைம்ல கூட அந்த மரங்கள்லா வந்து அந்த அந்த பாதிப்ப வந்து தடுத்துச்சு அப்டின்ற மாரி கொஞ்சோ ஃபேமஸா சொல்லிருந்தாங்க அதுனால அந்த எடோ இன்னுமே நல்ல ஃபேமஸான எடோ
ஆமா சிஸ்டர் இப்பவு மேங்க்ரோ ஃபாரெஸ்ட் வந்துட்டு நம்ம தா இந்தியாவ்லயே நம்ம சைடுலதா அதிகமா இருக்கு ஒண்ணுதா இருக்குன்னு சொல்றாங்க சரியா தெரியல இன்னொன்னு வந்து திருநெல்வேலி பக்கத்துல எதோ ஒரு மேங்கரோவ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க பட் இதுதா ஃபேமஸா ஐகானிக்கா இருக்கிறது
ஓ மத்தபடி வேற எங்கேயு போற மாதிரி ஐடியால்லா இல்லியா இல்ல ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பண்றது டிராவல் பண்றது ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட போறது
அதுதா சிஸ்டர் நாங்க பிளான் பண்ணிருந்தோ சம்மருக்கு கொஞ்சோ ஒரு ஒன் வீக் வந்து கொஞ்சோ எக்ஸ்டண்ட் பண்ணிட்டு போலா அப்டின்ற மாதிரி பட் எல்லாருமே ஒர்க் இருக்குன்றாங்களா சோ அதனால போக முடியல எனக்கு ஒர்க் இருக்கு அப்டியே லீவு கெடைக்கல சோ குடுத்து த வாங்கனா வாங்கிட்லா ஒன் வீக் ஒரு ஃபோ ஃபோர் டேஸ்சா வாங்கனா வாங்கிட்லா பட் மத்தவங்களுக்கு கெடைக்கணும்ல அது ப்ராப்ளம்
கரெக்ட்டுதா ஆனா இப் போ சம்மர் டேஸ்ல வந்து போறதுன்றது கொஞ்சோ வேஸ்ட்டுதா நெனைக்கிறே ஏன்னா ரூம்ஸும் அதிக ரெண்ட் டேஜில ரெண்ட்டுல இருக்கு அதே சமயத்துல எல்லா எடத்துலயுமே இந்த டிராஃபிக் இருக்கு அதனால கொஞ்சோ இந்த ஜூன் ஜூலைல போனோம்னா கொஞ்சோ நல்லா இருக்கு ஃப்ரீயா நம்ம பாத்துட்டு வரலா, செப்டம்பர்ல ல்லா போனோம். னா இன்னுமே நம்மளுக்கு அந்த ஜில்னஸ் லா இன்னு நல்ல என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்பா
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் போகலா பட் ஆனா இப்ப வந்துட்டு இப்ப சீசனிங் சிஸ்டர் நறைய ஃப்ளவர்ஸ்லா பாக்கலாமா இந்த டைம்ல ஆ இந்த இந்த ஏற்காடு சைடுலா பாத்தீங்கனா நறைய காட்டு காட்டு சைடுல்லா பாத்தீங்னா நறைய ஃப்ளவர்ஸ்ங்க இருக்குமா அது ஏதோ சொன்னாங்க ஃபிளவர்ஸ்ல்லா சொன்னாங்க அது வந்து இந்த டைம்லதா பாக்க முடியுனாங்க சரி இதுல்ல இதனால என்ன நமக்கு எப்போ கன்வீனியன்டா இருக்கோ அப்பதானே போ முடியு
அது கரெக்ட்தா ஆனா இப்போ என்னன்ன இருக்கிற வெயிலுக்கு அங்கயுமே கொஞ்சோ வெயிலோட தாக் க தெரியுது அப்டின்ற மாரி சொல்றாங்க, செரி அதெல்லா ம் அதெல்லா பாத்துட்டு என்னன்னா அங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்னு நம்மளுக்கு என்ஜாய் அதிகம் பண்ணலாமோனு எனக்கு தோணுது எனக்கு
ஆமா சிஸ்டர் எ காலேஜ் மெட்ஸ்லா இருக்காங்க தேனி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இருக்காங்க சோ அங்க வந்துட்டு ஆனா அவங்கள போய் பாக்குறதே பெரிய விஷயோ ஏன்னா அவங்க எல்லாரு மே பிஸியா இருக்குறாங்க இப்போ வந்து பாத்தாலு அந்த டைம்ல நம்ம போற டைம்ல பாக்க முடியுமா அப்டியே பாத்தா கூட ஒரு ஹாஃப் ஆன் அவர் ஒன் அவர் தா பாத்து பேச முடியு சோ நம்ம கூட ட்ராவல் ட்ராவல் பண்ணுவாங்களான்னு தெரியல
பண்ணுவாங்க இப்போ ப்ரெண்ட்ஸுங்களுக்கு டைம் ஒதுக்கணும் ஏன்னா இப்போ மேரேஜ்ஜா ஆஃப்டர் மேரஜ்லாம் இந்த மாதிரி நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமான்றது நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலில ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லம் முடியாதில்ல அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் போது ஆனா சேஃப்டியா இருக்கணும் பா அதுதான் என்ன பொறு த்த வரையிலும் இந்த குரங்குங்க தாவற மாதிரி ஏதாவது மலைப்பிரதேஸ் த்துக்கு போனோம்னா இங்கயு அங்கயு தாவறதோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சேஃப்டி பர்பஸாவவு இருக்கணுன்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு
சூப்பர் சூப்பர் கரெக்ட் சிஸ்டர் எனக்கும் அது மல சைடு போறது தேனி சைடெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் ப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க போடி நாயக்கனூர் அந்த சைடுல கிளாஸ்மேட்டு அ வர சொல்லிருக்கே அப்பவே நாங்க வர சொல்லியிருந்தாங்க நாங்க ஒரு தடவ கன்னியாகுமரி போய்ட்டு வந்தோ சிஸ்டர் காலேஜ் டைம்லேயே அங்கே இன்வைட் பண்ணாங்க பசங்களலாம் ஸோ போக ஒரு பதினைஞ்சு பேர் நாங்க வந்துட்டு கார் புக் பண்ணியே போனோ ரெண்டு கார் புக் பண்ணிட்டே போனோ
இப்போ கண்ணாடி பாலம்லாம் போட்டருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போயிருந்தீங்களாப்பா
அ இல்ல சிஸ்டர் நாங்க அது வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அ போயிருந்தோ
ஓ சரி சரி நாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோ ஆனா நல்லா இருந்துச்சு அதே ஓரத்திலே நம்மளுக்கு அந்த கன்னியாகுமரி பார்டர்ல தா நம்ம கேரளாவும் இருக்கு அப்படின்றதுனால அப்படியே போயிட்டு அந்த டைம்ல தான் அந்த பத்மநாப சுவாமி கோயில்ல வந்து அந்த அ இந்த ஏ அரபி அறை எல்லா திறந்திருந்தாங்கள்ள அந்த பீரியட்ல போயிருந்தோ ரொம்பவே நல்லா இருந்துச் சீ அதுவு இல்லாம அங்கே அரண்மனை இதெல்லா கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோமா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இன்ன வரலும் கூட அது வந்து எனக்கு கண்ண விட்டு மறைல பார்த்தது ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு மறுபடியு அந்த கண்ணாடி பாலத்துக்கு போனு அப்டின்றது ஒரு ஆசையாவே இருக்கு எப் ப அதுக்கு டைம் கிடைக்குன்னு தெரியல அ நம்ளுக்கு லைஃப்ல வந்து இதுக்குன்னு கொஞ்ஜோ டைம் ஒதுக்கணுன்னாதான் வந்து ஆயிரம் கஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலுமே நம்ப என்ஜாய் பண் றதுக்குன்னு கொஞ்சோ ஒதுக்கி போனும்ன்றதுதா என்னோட இது ஏன்னா இது திரும்பி பாத்த இன்னும் ஒண்ணுமே இருக்காது நம்ம என்ன வாழ்ந்தோ சாப்பிட்டோ எடுப்போ பசங்களை படிக்க வெச்சோம் இதே மாதிரி தான போயிருச்சே நம்ப என்ஜாய் பண்ணோமான்றது எ எதுவுமே இருக்காது அதனால முடிஞ்சளவுக்கு என்ஜாய் பண்ணும்ப்பா
கண்டிப்பா சரியா சொன்னீங்க சிஸ்டர் எனக்கும் அதுதான் சிஸ்டர் சோ நம்ம வந்துட்டு சில பேர் சொல்வாங்க எதாவது நான் ஹெல்ப் பண்ணணு வாழ்க்கையில பொறந்தோம்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணும் இல்ல இந்த சாதிக்கணு அப்டின் பாங்க சோ என்ன பொறுத்த வரையு அது ஒரு கட்டத்துல இருந்தாலு நமக்கு நம்ம ஹேப் பினஸா இருக்குறதுக்கு எதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா நம்ம இப்போ என்ஜாய்மண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதோ ஒரு மெமரிஸா சோ இந்த இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா டூர் தா நமக்கு ஞாபகம் வரும் ட்ராவல் தா ஞாபகம் வரும் சோ அப்டீன்ற பட் பட்சத்துல எனக்கு டிராவல் புடிக்கு சிஸ்டர்
கண்டிப்பா அதுவு இல்லாம நம்ம வந்து இப்போ ஸ்கூல் டைம்ல போனோம்னா அது ஒரு என்ஜாய் பண்ணி இருப்போ அது ஒரு வேற மாதிரியா இருக்கு பா அதே மாதிரி காலேஜ் பீரியட்ல போம்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும் அப்றோ ஆப்டர் மேரேஜ் ஒண்ணு இருக்கு நம்ப அப்பா அம்மா கூட தங்கச்சிகூட தம்பிகூட இந்த மாரி போகும்போது அது ஒரு மூமெண்ட் வேற மாரி இருக்கு ஆப்டர் மேரேஜ் ஒய்ஃப் கூட போறது அப்றோ நம்ம பிள்ளைங் கூட போறது அது மாதரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம போகும்போது அதெல்லா ஒரு நல்ல மெம்மர் ரியா இருக்கு அது அந்த எடங்களு வந்து ஒரு ஒரு கால கட்டத்துக்கு ஏத்த மாரி மாறி இருக்கும் பொழுது நம்முளுக்கு வந்து அது அப்போ நாங்க போகும் போது இப்பிடி இருந்துச்சுப்பா அந்த மாரில்லா சொல்லும் பொழுது நம்முளுக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு நம்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கு
கண்டிப்பா சிஸ்டர் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கனா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த ச் இயற்கை சார்ந்த இடங்கள் போனு ஏ அந்த ம நீர்வீழ்ச்சி சோ அந்த மாதிரி இதெல்லா பாக்கணு எனக்கு ஆச நீங்க கொல்லிமலை போகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆ ரொம்ப நாள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சிஸ்டர் போகணு கனவு மாதிரி ஆ ஏனா நீங்க போயிருக்கீங்களாங்க
ஆ கொல்லிமலை போய்ட்டு வந்த ரொம்ப ஆ மறக்க முடியாத ஒரு பிளேஸ்னா அது கண்டிப்பா அது கொல்லிமலையா தா இருக்கு நெறைய நா அடிக்கடிக்க அந்த வீடியோஸ் எடுத்து பாப் ப்ப ஆனா என்னன்ன தண்ணிக்கி முன்னாடி கிட்ட போக முடியல ரொம்ப போர்ஸா வந்துச்சு தண்ணி நம்ம படிக்க வந்து நம்ப நார்மலா வந்து ஒரு அருவிக்கு போறோனா நம்ம எறங்கிட்டு அதுக்கப்புறோ ஏறுவோ ஆனா கொல்லிமலைய பொறு த்தவர்ல எப்டினா நம்ம வந்து முதல்ல படிக்கட்டுல இருந்து எறங்குவோ எறங்கிட்டு அதுக்கப் ப்புறோ ஏற மாதிரி இருக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு அ கால்லா அப்டி ஸ் சிவரிங் ஆச்சு எனக்கு அந்த படிக்கட்டு இறங்க இறங்க ஒரு ஒரு நூறு எரநூறு படிக்கட்டு இறங்கிரு ப்ப அதுக்கப்புறோ பாத்தீ ஏ கூட வந்தவங்களுக்கே கால் எல்லா ஒதுர ஆரம்பிச்சிச்சு இன்னன்னா ஆயிரத்துக்கு மேல படிக்கட்டுகள் இருந்துச்சு ரொம்ப அதெல்லா பாத் துட்டு அந்த தண்ணிய பாத்தவுனே எல்லாமே மறைஞ்சு போச்சு இதோ விட சவால் என்னனா திரும்பி ஏற்றதா ரொம்ப கஷ்டமா இருந்து
ப்ப அ சிஸ்டர் நீங்க ஆகாய கங்கைல சொல்றீங்களா ஆகாக கங்கைன்னர்
ஆகாய கங்கை நீர் வீழ்ச்சு ஆமா அதுதா சொல்றே அது அதுக்கப்புறோ அத சுத்தி உள்ள கோயில்களுமே வந்து பெரியாண்டவர் அப்டின் சொல்லுவாங்க அப் அப்புறோ வந்து எட்டு கைய் அம்மன் சொல்லுவாங்க இந்த எடல்லா பாக்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்துச்சி அது மட்டு இல்லாம நம்ப நேர்ல போய் பாக்கறதுன்றது வேற அது ஒரு மர்மம்னேதன் ஞ்ச எடம் அப்படின்றல்லா இப்ப ஃபோன்லயோ இல்ல நெறைய சமூக வலைதளத்துல ல்லா நம்ம கேட்குபோழுது இந்த எடத்துக்கெலா நம்ம போய்ட்டு வந்தோமேன்ற ஒரு சந்தோஷோ இருக்கு கண்டிப்பா நீயு லைஃப்ல ஒரு முறையாவ்து போயிட்டு வாப்பா
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்னிங்க சொல்லிருக்கீங்க எனக்கு கூட ஆ இதுல ஜோஷ்ல தா சிஸ்டர் நா இது கால் பண்ண ரெக்கார்டிங் ஜாப்ஸ்ல வந்து பாத்தீங்கனா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவரு வந்து கொல்லிமலைதானா அவர் சொன்னாரு இல்ல ப்ரோ இது மாதிரி நா பாத்திருக்கே யூடியூப்ல இந்த மாரி வ சமூக வலைத்தளங்கள்ல மர்ம மர்மமா இருக்கக்கூடிய எடோ ஆ பேய்கள்ல்லா உலாவு அப்டின்லா நா படிச்சிருக்கே அதெல்லா உண்மையா அப்டின் கேட்டவே இல்ல ப்ரோ நா பக்கத்துல தா ப்ரோ இருக்கே கொல்லிமலை பக்கத்துல கிலி கிராமந் தா ப்ரோ அப்பிடியெல்லா ஒண்ணு இல்ல ப்புரோன்றாரு சோ உங்க உங்க கருத்து எதாவ்து நீங்க பாத்த போது எதாவ்து உங்களுக்கு அமானுச விஷயமா சோ அந்த மாரி ஏதாது நடந்திருக்கா சிஸ்டர்
அந்த மாதிரிலா இல்லப்பா நார்மலா கோயிலுக்கு போனோ வந்தோ
அ
இது வந்து அது தியானோ பண்ணறவங்களுக்கு இல்ல அத சார்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ந நெகடிவ் எனர்ஜி இருக்குல்ல அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்காக போறவங்களுக்கு இந்த மாதிரியான போறவங்களுக்கல்லா தா ஒரு வேல தப்பா காட்டுமோ என்னமோ தெரில அந்த காட்டு பகுதிக்குள்ள நம்ம போகாத வரல நம்ம சேஃப் தா நம்மன்ன சுத்தி பாக்க போறோ ஒரு சாமி பாக்கோ அவுங்கல்லா ரொம்ப இன்டீரியரா போயிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது அ பரவால்ல அ நெக்ஸ்ட் டைம் நீங்க போய்ட்டு வந்து எனக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ற நெக்ஸ்ட் டைம் கால்
சுயர் சிஸ்டர் சுயர் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நமக்கு இப்பா அ பாய் சிஸ்டர்